ஹலோ சிஸ்டர்
நல்லா இருக்கீங்களா
ஆஹ நா நல்லா இருக்க சிஸ்டர் நீங்க நல்லா இருக்கீங்களா
ஆஹ நல்லா இருக்க வீட்ல எல்லா நல்லா இருக்காங்களா ஆஹ நல்லா இருக்காங்க
எல்லாரு நல்லா இருக்காங்க சிஸ்டர் அப்ரோ இன்னிக்கு எப்டி போணுச்சி நாலு
இன்னிக்கி அப்டியே போச்சு இன்னிக்கு ஒரு ரிலேட்டிவ் வந்தா வந்திருந்தாங்க அது நாலா ஆவும் உங்களுக்கு கொஞ்சோ அ சமையல்லாம் பண்றதுல அப்டியே போயிடுச்சி
உம் இன்னிக்கு என்ன ஸ்பெஷல் பண்ணீங்க
ஆஹ யூஷ்வல் தா மீன் கொழம்பு மீன் ஃப்ரை அப்புற நெத்திலி மீன் பொரிச்சது
ஆஹ
ஓட்டியாச்சி இன்னிக்கி
எப்டி நீங்க ஒராளேதா சமச்சீங்ளா
இல்ல இல்ல மாமியார் இருக்காங்க அத் த இருக்காங்க நா ரெண்டு பேரு சேந்துதா பண்ணோ உம் ஹெல்ப் பண்ணாங்க
சீங்ளா அத்தையா
ஆஹ கொழம்பு அ எல்லாமே நா தா அவ கொஞ்சோ பண்ணி
கட் பண்ணி குடுக்குறது ஓகே ஓகே அத பேசி ரொம்ப நாள் ஆச்சே செரி ஃப்ரியா இருந்த அதா பண்ணலான்னு பண்ன
சேரி சேரிங்க சிஸ்டர் அப்புறம் என்ன பண்றீங்க இன்னிக்க எப்டி உங்களுக்கு போச்சு
எனக்கா இன்னிக்கு வேலை கம்மிதா
ஏ என்ன கிளைமேட் ஆலையா
ஆஹ் கிளைமேட் தா நெனைக்கிற டல்லா இருக்கு இப்பதா கெழந்தைங்கல்லாம் வ வந்தாங்க ஸ்கூல்லருந்து
ஆஹ் ஆஹ் ஆஹ் அப்ப இனிமேதா ஒர்க்கு ஆஹ் ஆஹ்
க்கினு
ஆமா
இனிமேல்தா இன்னோ அனுப்பி உள்ளல ஹோம் ஒர்க் லாம்
ஓ ஓ ஓகே ஓகே
உங்க பசங்கக்கு அமிச்சுட்டாங்களா ஹோம் ஒர்குலா
ஆஹ் அதெல்லா த்ரீ தேர்ட்டிக்கே வந்துருச்சு
ஆஹ் ரொம்ப ஸ்பீடா இருக்காங்க போலயே
ஆமா அது அவங்க அங்க டைம் முடியறதுக்குள்ளயே வந்துரு த்ரீ டுவெண்டிக்கு முடியு அப் அப்பயு ஒடனே அனுப்பிடுவாங்க பட் நா டியூஷன் பொயிருக் தா
ஓ ஓகே ஓகே டியூஷலே எழுத வைக்க மாட்டாங்களா
இல்ல அது வந்து வந்து ல ஹிந்திக்கு மட் டியூஷனு அந்மாரி அது எக்ஸாம் எழுதருதுக்காக அதுக்கு மட்டு டியூஷன் தனியா அனுப் இந்த இது
சேரி ஓகே ஓகே சிஸ்டர் இப்போ இந்த
பற்றது
ஆ ஆ நானேதா சொல்லி குடுப்பே சிஸ்டர் ஆமா நானே தா
அது இப்போ இப்பொதிக்கு அவுங்குளுக்கே இப்டி பழக்கபடுத்திடா அவுங்களே பழகிப்பாங்க கொஞ்ஜோ பெரிய
ஆமா ஒரு நைன்து டென்து போனது கப் அப்றோ தா நம்ப டியூஷன் வக்கிறதா இல்ல எப்டினு பாக்கலா
ஆமா அதுக்குள்ள அவுங்களே எதோ கொஞ்ஜோ அவுங்களே கொஞ்ஜோ ரெடி ஆயிட்டாங்கனா அதுக் க்கூ நம்ளே அப்டியே ஃப்ரீயாவே விட்டுர்லா அவுங்ளே படிகிட்டு அப்டீன்ட்டு
ஆஹ் ஓகே ஓகே ஓகே அப்பெ இந்தெ லீவ்லா எப்டி போணுச்சீ
அப்டியே போச்சி நல்லாதா போச்சி ஒன்னு சொல்றதுகில்ல ஈஸியாதா
அ அ எங்க போனீங்க எங்கெயு போல
எங்கியு போல அம்மா வீட்டுக்கு போனே அங்க போய்ட்டு அப்டியே அன்ட் அங்க உள்ள ஏரியால்லா சுத்திட்டு அப்பறோ நீங்க வந்து அமேஸ்மண்ட் பார்க் மட் டும் போயிட்டு வந்தோ ஒர் நா அ அவ்ளோதா வேற எங்கியு போல வெயிலு எ என்ன வெயிலு அடிக்குது எங்க வெளி மாட்டுது
ஆமா ஆமா வெயில்தா தாங்க முடியல ரொம்ப கொழந்தங்கள வெள்ளயே கூட்
ஆ மா உம் பயமாருக்கு பசங்கள அழச்சுட்டு போறதுக்கு மருகு நீங்க
நா எங்கியு போல அம்மா வீட்டுக்கு போனே அதுக்கப்பறோ பகத்துல பீச்சுக்கு இந்த மாரி கூடிட்
ஆ அவ்ளோதா அதுதா பெட்டரா இருக்கு அதுக்கே மூணு மணிக்கி மேல போனாதா நம்மளுக் கொஞ்சோ ஃப்ரீயாருக்கு
ஆமா காலையில கூட்டிட்டு போய் உக்கார வப்போ அவுங் பாட்டுக் வெளாண்டுட்ருப்பாங்க அப்றோ சாய்ங்காலோ திருப்பி வீட்டுக் கூட்டுட் வந்துருவோ
பரவாலையே ஆ ஆ
மத்தப் படின்னு பாத்தீங்கன்னா நம்போ போய் பக்கத்துலையே நிக்கிற மாரி இருக்கு இதுல்லா அது அதுவா வேல ஆயிரும் அவுங்களே வெளையாடுவாங்க
இப்ப பசங்க ஸ்நாக்ஸ் எல்லா பண்ணியாச்சா
ஆ குடுத்தாச்சு ஆ குடுத்துட்டே பூஸ்ட் தா குடிப்பாங்க் குடிச்சுட்டுங்க
சேரி சேரி இன்னைக்கி என்ன ஸ்பெஷலு மேக்ஸ் எதாவது
ஆ இன்னைக்கு ஒன்னும் பண்ணல நானு இது தட் தட்ட பயிறு தா வேக வச்சு குடுத்துருந்தே
அ ஓ ஓகே ஓகே சேரி சேரி நானே இன்னைக்கு ஒன்னு ஸ்பெஷலா பண்ணல
ஆமா இவ்வளவு வேல செஞ்சுட்டு எங்கந்து ஸ்பெஷலா பண்றது
அதுவே கரெக்டா இருந்துச்சு சரி அப்டெ உம்
சிஸ்டர் பிரேக் ஆயி பிரேக் ஆயி வருது சிஸ்டர்
உம் கேக்கலையா கிளியரா இல்லியா
இப்ப ஒரு ரெண்டு நிமிஷமாதா அப்டி
ஓ என்னன்னு தெரில யே
உம் டவரு இருக்கா உங்களுக்கு
ஆஹ் எனக்கு சிக்னல் இருக்கே
ஆஹ் எனக்கும் ஃபுல்லா டவர் இருக்கே
ஆஹ் என்னன்னு தெரியல ஒரு வேற மழ அவங்க ஆறு ஆர்றை ஆயிடும்
டியூஷன்லந்து வ
ஆ ப ஆ பையன் இன்னைக்கு டெஸ்ட் வைக்கிறாங்களா அதனால கொஞ்சம் லேட் ஆவு ஒன் ஹவர் தா
ஆஹ் ஆஹ்
இன்னைக்கு கொஞ்சம் ஒன் அண்ட் ஆப் ஹவர் டெஸ்ட் வை கிறதால
ஓகே ஓகே எப்படி அங்க ஸ்டடி எல்லா நல்லா இருக்கா ஸ்கூல்ல
ஆஹ் நல்லா இருக்கு உம் போயிட்டு இருக்கு ஆஹ் போன வருஷ் சந்தா வேர ஸ் கூல் போட்டா அதுக்கு முன்னாடி வரைக்கு வேற ஸ்கூல்ல இருந்தாரு அது வரைக்கு அந்த ஃபிஃப்த் வரைக்கு இருக் க்ற நர்சரி
ஓகே ஓகே ஆஹ் ஆஹ் ஆஹ்
இப்பதா வந்து ஹையர் ச அ ஹையர் செகண்டரி ஸ்கூல்க்கு போயிருக்காரு கொஞ்சோ அ கொஞ்சோ டிஸ் ஃப்ரண்டா இருக்கு அவங்களுக்கு
ஸ்கூல் மாத்துனவே ஆமா ஸ்கூல் மாத்துனவே கொஞ்சோ இது தான உம் ஆஹ் ஓகே ஓகே
பரவால்ல
ஆஹ் ஓகே ஓகே சிஸ்
அந்த பசங்களா
ஆஹ் பரவால சிஸ்டர் இப்பதான சும்மா சின்ன கிளாஸ் தான எல்லா ஆஹ் எல் கே ஜி ஃபர்ஸ்ட் ஸ்டேண்டர்ட் தா இப்ப தா உம் கொஞ்சோ கொஞ்சோ கொண்டு வராங்க ஓரளவுக்கு ஹாண்ட் ரைட் ட்டீங்க இதெல்லா
ஆஹ்
படி ஒணும் இதா தெரியில
ஹாண் ரைட்டிங் தா ப்ரச்சனையாவே இருக்கு
ஆமா இந்த ஸ்கூல்ல ஹாண்ட்ரைட் டிங் எடுத்துட்டு வந்துட்டாங்க
ஆஹ் ஆஹ் ஆஹ்
டிங்லா நல்லா இருக்கு கேம் ஆமா கேம்பஸ்குள்ள இங்கிலீஷ்ன்னு சொல்லிருக்காங் ஆஹ் இன்னோ அது இதாகளா
இம்ப்ளிமெண்டட் ஆகல அது கேம்பஸ் குள்ள அதும் கண்டியூ பண்றாங்க ஹாண்ட் ரைட்டிங் கிளா இருக்கே
ஆம்மா ம்மா
நல்லா எழதுறா அத கொஞ் ல்லா எழுதுனா அது ரொம்போ மோசமா இருக்கு கையெழுத்து
ஆமா ம்மா கண்டிப்பா அது அந்த ஹாண்ட் ரைட்டிங் மட்டு வந்துரிச்சின்னா நம்ம எல்லா எக்ஸாமு இது பண்ணிற்லா உம் ஆஹ் சிஸ்டர் கொஞ்சோ நவுந்திட்டீங்களோ திருப்பியு நெட்வொர்க் இல்லாம
இல்லியே அங்கேதா இருக் கன் உங்ளுக் கேக்லியா என்ன
குது ஆஹ் கட்டாய் கட்டாய் கேக்குது
ஓ ஓ என்னன்னு தெரியிலியே
ஓகே ஓகே சி
இங்க ஒருவேள மழ வர்றதால அப்டி இருக்கு கோ என்னமோ தெரியில
கிளைமேட் அப்டி இருக்கோ ஆஹ் ஓகே ஓகே உம் ராத்ரிக்கி என்ன சிஸ்டர் செய்ய போறீங்க
உம் நைட்டுக்கு அதே தா அப்டியே வச்சிட்டு சாதம் மட்டு வச்ட்டு அப்டியே ஓட்டிலான்னு பாகுறேன் அவ இல்ல பசங்க தோச இ ட்லி கேட்டாங்ன்னா மாத்திக்க வேண்டியதா
ஆஹ் ஓ இதுதா பெரிய இதுவா இருக்கு இட்லி ஊத்துனாலும் வே ணாங்குவாங்க தோச தா சாப்டுவேங்குறாங்க
சோ ச அது ஆமா எல்லா பசங்களு இப்ப தோஸ் ச தாங் கே
இட்லி ஆமா இ ட்லி இந்த மா வரைகிற அன்னக்கி இட்லி ஊத்துனோம்னா அதுவே சாப்ட மாட்டேங்கிறாங்க
றாங்க ஏன் புடிக்க மாட்டது என்னான்னு தெரியிலெ
அது என்னன்னே புரிய மாட்டேங்குது ஆனா இட்லி தா நல்லது இட்லியே சாப்ட மாட்டேங்கிறாங்க
ஆமா ஒரு ஹோட்டல் போன கூட திரும்பி தோச தா கேக்குறங்கெ ஹோட்டல்ல போய் தோச சாப்புறத்துக்கு வீட்லெயே சாப்
ஆமா ம்மா நீங்க சிஸ்டர் ஹோட்டல்லா உங்களுக் புடிக்குமா போறத்
ஆ எனக்கு கொஞ்ஜோ ஹோட்டல் சாப்பாடு தா பிடிக்கும்
ஆ
ஆ போடத அங்க வந்து வேற மாரி எப்டி சொல்றது ரொம்ப இதால்லல டிஃவன் சோலாபூரி அந்த மாரி ஐட்டமா மாத்திக்கிறது
ஓகே ஓகே ஓகே
ஏனா நம்ம அதெல்லாம் செய்ய மாட்டோம் இல்ல ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் ரொம்ப நல்ல அந்த அளவுக்கு இதா இருக்கு அதுல
ஆமா கண்டிப்பா கண்டிப்பா ஆ ஓகே ஓகே ஓகே சிஸ்டர்
தோச அங்க போயும் தோச கேக்குறாங்க இவுங்களா தா இருப்பாங்க
இப்ப அந்த ஹோட்டல் போனா என்ன ஆர்டர் பண்ணலானு தெரியாது தோசைதா கேப்ப, ஆமா அதுக்குதா அதுக்குதா எங்க வீட்ல எங்க அம்மாலா சொல்லுவாங்க அதுக்கு நீீ வீட்லயே தோசைய ஊத்தி திண்ணட்லா அப்டிங்குவாங்க
சூப்பர்
ஆமா அதுக்கு நீ மூணு தோசைய ஊத்தி நீனே வீட்ல சாப்ட்றல்லா அப்டிங்குவாங்க
அது கரெக் டுதா ஆனா அந்த சட்னி சாம்பார் அது தான விஷயமே
இங்கெ நம்ம ஒரே ஒரு சட்னி இல்ல இட்லி பொடியில சாப்புடுவோ அங்க போனா சாம்பார் சட்னி மூணு வகையான சட்னி எல்லா இருக்கு
அததா எம் பைய சொல்ற நீ என்ன னியா செய்ற அதெல்லா இல்லீல அப்போ தோசதா சாப்டனு
அது அதுவே பெரிய விஷயோ கொழந்தைங்க நம்முளுக்கு சப்போட் பண்ணி ஒவ்வொரு இதுல இரு க்குறது ஒவ்வொர் நேரந்தா ரொம்ப அடம் புடிக்கிதுங்க ம் அத்தக்கி அவுங்களு சாதமே சாப்ட்ருவாங்களா ராத்ரி
ஆ ஆமா அவுங்குளு அப்டியே தா சாப்ட்ருவாங்க அப்டி மோஸ்ட்லி அவங்க தோ சலா சாப்பட மாட்டாங்க டிஃபன் ஐட்டம் சாப்பட மாட்டாங்க அது என்னன் தெர்ல சாப் ட்ட மாரி இருக் கொஞ்ச சாப் பாடு இருந்தாலு அது அது சாப்ட்ட மாரி இருக்கு அப்டிங்கறாங்க பட் அவங்க சாப் ஹெல்த் ஹெல்த்துக்கு நல்லதில்ல
அதென்னமோ உண்மதா சிஸ்டர் ஆனா எங்க அத்தைக்கு சுகர் இருக் கனால அவங்க ராத்திரில டிஃபன்தா சாப்டுவாங்க என்னா எதா இருந்தாலு எதா நான்வெஜ்ஜுன்னா ரைஸ் சாப்புடுவாங்க
சா ஆ ஆ ஆ
நல்லா இதுதா அவங்களுக்கு டிஃபன் மட்டுந்தா ம் அதுக்குனே நாங்க ஒரு வேலதா சாப்பாடு
ஆ அப்பிலந்து பழகுனவங்கெல்லா மாத்த முடியாது
இல்ல அவுங்களுக்கு சுகர் இருக்கு அதனாலயா மாத்திகிட்டாங்க இப்போ ஆ ஆமாமா சுகர் சுகர் கொஞ்சோ அதிகமா இருக்கனால மாத்திகிட்டாங்க இல்லனா ரைஸ் சாப்டுவாங்க அவுங்களு ம்
அதுக்குதா ஓ
ஓகே சிஸ்டர் இந்த கொழந்தைங்க கூப்டுறாங்க எ இந்த வ எனா கால் பண்ற திருப்பியு ஆ ஓகே சிஸ்டர் பாய்